அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேக்கா வீட்லாரும் நல்லா இருக்காங்களாக
எல்லாம் நல்லா இருக்காங்க இப்பா நீங்க என்னா மேரிடா பசங்க இருக்காங்களா
ஆமாக்காந மேரிடு பையன்னு பொண்ணுன்னு
ஆ என்ன பண்றாங்கப்பா
ரெண்டுமே இன்னும் ஸ்கூல் சேர்க்லைக்க தம்பிக்கு வந்து நாலரை வயசு இப்பதான் அட்மிஷன் போட்டிருக்கேன் ஆ பாப்பாவுக்கு வந்து ஒன்றரை வயசு ஒன்ற ஒரு வயசு நாலு மாசம் ஆகுதுக்கா ஆமாக்கா ஒரு தம்பி வந்து வெளிய போயிருக்காங்க அவங்க அப்பா கூட இப்ப பாப்பா மட்டும் இதா என் கிட்ட இருக்கு இப்பதா தூங்கி எந்திருச்சாங்க என்னங்க்கா மதியோ செஞ்சேங்க்கா உம் மதியோ செஞ்சிருக்கே ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க முட்டை கொழம்பு இல்லக்கா முட் ட்டை கொழம்பு ரசோ சாப்பாடுக்கா
ஓ இங்க வந்து மட் மட்டன் கிரேவி ஆஹ் சாதோ இதெல்லா செஞ்சம்ப்பா ரசம் ஆஹ் இதெல்லா செ செஞ்சேன்
மட்டன் கொழம்பு எப்டிக்கா குக்கர்ல வச்சு வச்சு எப்டிங்க்கா
ஆமாப்பா குக்கர்ல விசில் வச் வச்சிருவே ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஆஹ் கறிய பொறுத்து நம்மோ இது பண்ணிக்கணும்ப்பா எளசா இருந்தாக்கா ஒரு நாலு விசில் அப்டி மூணு விசில் வச்சுக்கலா கொஞ்ச ஹாடா இருந்தாக்கா அதுக் அ மேல இன்னும் வச்சிட்டு கூட அப்புறமா எடுத்து எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா எடுத்து போட்டு செய்யணு
உம் சரிக்கா
செய்வோ
தேங்கா எல்லா ஊத்துவீங்ளா தேங்கா அப்டியே அரைச்சு ஊத்துவீங்களா
கொழம்பு வேணும்ல்ல எல்லாருக்குமே அதனால தேங்கா கொஞ்சோ உதுத்து அள்ளி போடோனு ஆ சிலர் வந்து அப்டியே தேங்காவே அரைச்சு ஊத்திருவோ சோம்பு வெங்காயம் தேங்காய இப்டி எல்லாமே நாங்களும் டூர் போய்ட்டு இருந்தோம் ஆ ஒன் ஒரு வார டுர் போ எங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேந்து அந்த டூர் எல்லா முட்ச்சிட்டு வர வரைக் அங்கயே டயேர்டு ஆயிருச்சுனு சொல்லி வயநாடு போயிர்ந்தோ நல்லா இருந்தது நீங்க வேண்ணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க போய் பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளேஸ்
ஆஹ் சரிக்கா
பிரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட் து அப்டியே போயிட்டு வரலா அப்டின்ட்டுனு ஆஹ் எல்லா போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கிளைமேட் நல்லா இருக்கு ஆமா ஒரு வாரோ கிளைமேட் எல்லா ரொம்ப சூப்பரா ஒரு பைய ஒரு பொண்ணு பைய வந்து டென்த்து பொண்ணு வந்து எய்த்து படிக்கிறாங்
உம் சரிக்கா சரிக்கா
ஆமா ரெண்டு பேரு ஆ ஆ ம் அப்டியே போதுப்பா காஃபி டீயெல்லா செஞ்சிட்டீங்களா
க்கா நா மட்டுந்தா இருக்கே வீட்ல யாரு இல்ல
ம்
அதனால செரிங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஆஹ் எனக்கு டீயும் டீ காபினா ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு கூட இல்லாம இருந்துருலாங்க டீ காபி இல்லாம இருக்க மாட்டேன் குடிக்க கூடாது நான் இருந்தே அப்பே ரெண்டு டைம் தான் குடிப்பாங்க அது காலையில ஒரு டைம் மாதிய சாய்ந்தரம் ஓரு டைம்
ஆஹா ஹா எனக்கும் அது பழகிட்டு விட முடியல சரி விடலாம் ட்ரை பண்ணாலுமே வந்து காலையில ஒரு டைம் நான் ஈவினிங் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் இருந்தாலும் அது குடிச்சே ஆவனும் பன்ற ஒரு இதுனா
அ புடிக்கும் அது என்னன்னு தெரியல அது டீனா ரொம்ப பிடிக்கும் அஹா சும்மா எங்கேயும் போகலங்கா
ம் கை குழந்தையா இருக்கிறதுனால புலியா
ஆமாக்கா இல்லைங்க நான் அப்படிய எல்லாம் பான் நின்னுட்டாங்க ஆஹ் வேற ஊருக் போவோ இப் இப்ப வந்து இப்ப அவருக்கு ஒர்க் க்குக்குன்னா லீவ் ரெண்ட் நாள் லீவ் மூண் நாளு இப்பதா திருவிழா முடிஞ்ச்சுங்ளா
ம்
அதுல ஃபஸ்ட் நாள் ரெண்ட் நாள் லீவ் போட்டாரு அப்பறம் மறுபடிம் இப்போ உடம்பு செல்லு என்னக்கா
திருவிழாலா உங்கள்து நல்லா நடக்
ஆஹ் பயங்கரமா நடந்துச்சு இப்போ போன வாரத்துலதா நா திங் ஞாயித்துக் கிழமிலருந்து போன வார ரெண்டு வாரமா செம்மயா இருந்தது திருவுழா அதுவே ரெண்ட் நாள் லீவ் போட்டாங்க அதாவது ஆ லோக்கல் ஃபெஸ் ச்சுகள்னால அவங்களு லீவ் வுட்ருக்காங்க
ஆஹ் ஆஹ் ஹா அதனால அதலா செமையா என்ஜாய் பண்ணீங்ளோ
அதனால இப்போ லீவு ரொம்ப போட்டாலு திட்டுவாங்க அதனாலதா சரி அது இல்லாத சண்டேனா லீவு அதுனாலதாக்கா
நல்ல விஷயம் நல்ல விஷயம்ப்பா
எதாவது ஒரு மா எதாவது ஒரு டைம்னா போவோ சும்மா ஒரு அவிங்க ஊருக்கு போறதா இருந்தாலு போயிட்டு வருவோ ஏன்னா நாங்க எங்க ஊட்ல இருக் க்கமா அதனால அங்க அவிங்க வீட்டுக் போறதாருந்தா போயிட்டு வரோ அதுவே எங்களுக்கு திருவிழா மாரிதா டூர் மாரிதா
நாங்க வந்து பா இப்டியேதா யோசிச்சிட்டு இருந்தோ போலாமா வேணாவா போலாமா வேணாவா இப்டியே முஞ்சின் வந்துட்
அமௌண்ட் அதிகமாயிருக்குங்ளா அது எவ்ளோ ஆயிருக்குங்க்கா
ஒரு ஃபார்ட்டி கிட்ட ஆயிடுச்சுப்பா ஏன்னாக்க ஃபுல்லா அங்க ஸ்டே ரூமு அது இதுன்ட்டு எல்லா எப்டியுமே கேம்சு போன எடத்துல அதனால ஒரு நாபபது கிட்ட காலி ஆயிடுச்சுப்பா போயிட்டு வருது
சாப்பாடெல்லா அவங்களேவாங்க்கா
சாப்பாடெல்லா நாங்க எல்லா எடுத்துட் போயிட்ருந்தோம்ப்பா திங்ஸ் எல்லா
எடுத்துட்டு போயுமே இவ்ளோ ஆயிருந்ததுங்ளா
எடுத்துட்டு போயினா ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ல நாங்க ரெண்டு பேர்தா அ ஷேர் பண்ணோ அமௌண்ட் வந்து அதனால கொஞ்ச காஸ்ட் ஆச்சுப்பா எல்லா பட்ஜெட் இல்ல பட்ஜெட் இல்லன்ட்டு அப்டியே நின்ட்டோ அதுக்கப்புறமா சரி டிசைட் பண்ட்டு போயே ஆவணு இப் தீந்தாலு அப்டி அப்றோ பாத்துக்கலா பட்ஜெட் எல்லான்ட்டு போட்டு போயிட்டோ அதுல எங்கள்து கொஞ்ச அதிகோ வர்ஷ வர்ஷோ போயிடுவோ ஆனா இந்த வருஷம் செரி போயே ஆகணும்ன்ற ஒரு இதுல அங்கங்க பிளான் பண்ணோம் எங்குமே எங்களுக்கு செட் ஆகல கடசிய செரி கேல டூடே அடிச்சிடலாம் அப்டின்னு ஒரு வாட்டி போயிட்டு வந்தலாம் கேரள எப்படி இருக்குன்டு பாத்துட்டு வரலாம் அப்டின்னு கேரள பார்டர் வரையூ போயிடோ ஆனா டைம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்காருக்கு லீவ் இல்ல வேலக்கு இன்னும் ரெண்டு நாள் கூட எக்ஸ்டென் பண்ணி பாத்துட்டு வரலாம்னா எல்லாருமே விருப்பப்பட்டாங்க ஆனா இவருக்கு முடியாதுன்ற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக சீக்கிரமா கிளம்பி வந்துட்டோம் நா
கம்பெனில ஒரு அளவுக்குதாக்கா ஆ ஒரு அளவுக்குதான் லீவ் தருவாங்க
ச்ச சாப்படணும் ஜாலியா போடுச்சு ஆ செரி இவர எல்லா கெஞ்சி பாத்துட்டாங்க இவரு இல்லவே இல்ல கண்டிப்பா நான் போயே ஆகணும் கண்டிப்பாக தர மாமாட்டாங்க ஆல்ரெடி மூணு நாலு நாள் லீவ் எடுத்துட்டேன் இதுக்கு மேல கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க அப்டின்ற ஒரு காணத்துக்கு காக அப்டியே நைட்டோட நைட்டா தூக்கம் கூட இல்லாம டிராவல் பண்ணுவாங்க இது வேவிச்சாய உங்களுக்கு
செரி எல்லாம் போகும்போது பஸ்ல எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போனீங்களா
பஸ்ல போலப்பா காரு ஒரு மூணு கார் போயிட்டோபா ஆமாப்பா பாட்டு பாட்டும் கேட்டுட்டு அங்கங்க நிறுத்திக்கினு அப்டியே பேசிக்குனு ஜாலியா அ சமைக்கும்போது மட்டும் ரூம் எல்லாம் ஒன்னா செஞ்சு சாப்படினு ஆஹ இப்படி
எப்டிக்கா சமையலாலேயே கூட்டிட்டு போயிட்டீங்களா
வேலக்கார ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் எல்லாம் எல்லாம் சேர்ந்துதான்பா அப்டியே செஞ்சிக்கிற மாதரி நல்லா அப்டியே போச்சு வேல வேல செய்யலுங்களும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துந்தாங்க எல்லா ஆளுக் ஒரு ஒரு வேலயா பார்த்தா அவ்வளவோ தெரியிருதில்லபா எல்லாம் பெரிய கஷ்டமா ஆஹ் அப்படியே ஜாலியா போயிடுச்சு எல்லா இது பிரியாணி செய்யுது தக்காளி ஒரு நாள் என்ன பண்ணோம் காலயிலயே வந்து உப்புமா அப்டி செஞ்சோம் ஆனால் மதி தக்காளி சாதம் காலயில எல்லாம் செஞ்சிடோ பதினோரு மணிக்குள்ள ஆ அங்கெல்லா சுத் த்தமா சாப்பாடே வாயில வைக்க முடியலப்பா காஃபி டீ கூட குடிக்க முடியல போய் வாயில வச்சா கூட புடிக்கவே இல்ல
ஏக்கா நல்லா இருக்கும்ல
இல்ல நல்லா இல்ல என்னவோ எங்களுக்கு புடிக்கல ஒரு மாரி டிஃப் ரெண்டு வித்தியாசமா இருந்தது அதனால சுத்தமா புடிக்கல செரி நாமளே போட்டுக்கலா அப்டின்ட்டுனு நாங்களே வந்து காஃபி டீ எல்லா செஞ்சு ஆ ரூம்லயே எல்லா மே முடிச்சுட்டு பதினோரு மணிக்குள்ள சாப்பாடெல்லா முடிச்சிருவோம் கடகடன்னு டனு பதினோரு மணிக்கு மேல கெளம்பி போனாக்க எல்லா சுத்தி பாத்துத்துனு டைம் கெடச்சா நடுவுல எங்காயச்சு சாப்ட்டுட்டு
எத்தன நாளுக்கா இது போனீங்க மூணு நாளுங்களா
போனீங்னோ நைட் வந்து அப்டியே சப் பாத்தி தக்காளி தொக்கு இப்டி பண்ணிக்குவோ முட்டை ஆம்லேட்டு இந்த மாரி பண்ணோ நெக்ஸ்ட் டே அப்டியே பிரியாணி நான்வெஜ்ஜுக்கு மாறிட்டோ சரி வெஜ்ஜேவு முடியாதுல்ல போன எடெத்தல நான்வெஜ்ஜா செஞ்சு சாப்ட்டோ. ரிட்டனு பிரியாணி இருந்தாதான நம்மளுக்
ஆமா ஆமாக்கா
பிரியாணிக்கு எறங்கிட்டேல்ல பிரியாணி ஆஹ காலைல பொங்கல் சாம் பாரு ஏ இப்டி போச்சு நல்லா இருக்கு அது ஒரு மாரி வச் எல்லா சமைக்கிறதெல்லா
உண்மதாக்கா உண்மதாக்கா
ஆ நம்பளே செஞ்சா ஜாலியா டைம் போகு நம்ப எடுத்துட்டு போயிறலா அப்டின் இல்ல எல்லாமே அடுப்பு பாத்ரோ எல்லாமே போட்டு எடுத்துட் போயிருந்தோ அன்னைக்கி
உம்
உம் அதனால ஜாலியா போச்சு நல்லா
நாங்க இப்போ டூர்ன்னு வெளியே போயிட்டு வந்தோன் பெரிய டிராவல்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணக்குவோங்க அரேஞ் பண்ணச் இல்ல எல்லாரு டான்ஸ் ஆடுறோ ஆஹ் டான்ஸ் ஆடுறவங்க ஆடுவாங்க
இது ஒரு இப்பதான் என் ப்ரெண்ட் இப்ப நேத்து கிளம்பாங்க கேரளா நான இப்டி வரேன் அவங்க வந்து என்ன தான் நேத்து காலையில நான வரேன் அவங்க வந்து ஈவினிங்கு கேரளா பஸ்ஸுக் பேசன்னு கிளம்புறாங்கோ
ம்
இப்தான் திட்டினே போனாங்க வந்திருக்கலாம்ல்ல எங்க கூடவேன்னு அந்த பஸ் ஏசி பஸ் பேசிட்டு இருக்காங்க ஆ அதுல அப்டிதான் எல்லா போட்டோஸ் வீடியோஸ் சந்திச்சிட்டு இருக்காங்கோ ஜாலியா டான்ஸ் பண்றது என் ஆட்டம் பாட்டம் போட்டுக்கனு செமையா போயினுக்குது அவங்களுக்கு
உண்மையாலுமேக்கா ச் ச என்னைக்கா ந்த ஒரு நாள்தா நம்ம வெளிய போறோ அதுலயுமே ஒரு எண்டர்டெய்ன்மெண்ட் இல்லன்னா அவரு கஷ்டமா இருக்கும் அது யாருக்கா இருந்தாலும் நீங்க அதான் எப்டிக்கா கண்ட்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்
ஹிஹிஹி அது அது என்ன செய்ய முடியாது என்ன பண்றது நைட்ல ஆடிட்ருந்தோம் நாங்க நைட்ல என்ஜாய் பண்ணிங்கினு நல்லா ஸ்ம்மிங் பூல்ல அது போய் எறங்கிடுவோ சாங் போட்னு அதுலயே சாப்ட்டே என்ஜாய் பண்ணினே நைட் ஃபுல்லாவு ஸ்விம்மிங் பூல்லயே ஆடினுருந்தோ நாங்கோ அந்த மாரி ரூம் எடுத்துட்டோ தண்ணியில ஆட்டம் போட்டுனே இருந்தோம் எல்லாம் இதுவு ஒரு மாரி நல்லாதா போச்சு இது ஒண்ணும் செய்ய முடியாது நம்போ காருன்றப்போ இப்டிதா அட்ஜஸ் பணி போய் ஆகணும்
ஆமா ஆமா அது வேணா உண்மதான் இல்ல நம்ம ஒரு ஆளுக்காக நம்ம பிடிவாதமா பண்ணக்கூடாது இல்ல சொல்றேங்க்கா நீங்க இன்னு பஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்ன என்ஜாய்மெண்ட் அதிகமா இருந்திருகுன்னு சொல்றேன்
ஆமா கண்டிப்பா அதுதான் சொல்றேன் அவங்களதப் பார்த்து இன்னுமே எனக்கு சூப்பரா இருந்தது
ஆஹ் நீங்க என்னதான் நீங்க போயிருந்து வெளிய போய் என்ஜாய் பண்ணாலும் பஸ்ல போய் ஆடிட்டு போரது ஒரு அது ஒரு சந்தோஷம் தான்
ஆமா இது எல்லாம் ஒன்னா போறாங்கிள்ள இது என்னன்னா தனி தனியா பிரிஞ்சு ம் நா எதும பேசணும்னு நெனைக்குறது பேச முடிய மாட்டது ப்ரன்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதுல வந்து ஒன்னா போறதுனால ஆ எல்லா ஆளு இவங்க வந்து பேச பேச நம்மப் சோகமந்தாக் கூட
அதுதான் கா மனச ஃப்ரீ ஆயிக்கும் ரிலாக்ஸ் ஆயிரும் அந்த மூணு நாள் போறது எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு போயிரும் சொல்றேன் நீங்க நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அது மாதிரி பிளான் பண்ணி
அதுதான் பேசிட்டு இருக்காங்கோ வண்டி அந்த மாதிரி எத எதோ வந்து இருக்கான் ஹ்பன்யா அந்த மாதிரி வண்டி எல்லாம் ஏசி பாசு சூப்பர இருக்குமா அந்த மாதிரி பேசிட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்த எல்லாம் இது தனி தனியா பிரி்ஞ்சு ஒரு மாதிரிட்டு அப்படி ஒன்னா பேசிட்டு போலாம் ஃபிளான் பண்ண
ஆ செரிக்கா எங்க மழங்கிளா அங்க இங்க வந்து மழை வர மாதிரிதான் இருக்கு நைட்டுக்கான மழ இருக்கு ஆனா
உம் உம் நைட்டுக்கா அதுதான் இப்ப எப்பனா இப்ப திடீனு வருது திடீனு நிக்
கொஞ்சம் வந்ததுக்கா சாய்ந்தரமா அக்கா ரொம்ப நன்றிக்கா உங்களோட பேசுனதுன்னு அடுத்த கால்ல வரலாம் ஆ உம்ம